ஆஹ் ஆஹ் சொல்லுங்க கேக்குதுங்களா ஆஹ் எனக்கு கேக்குது சொல்லுங்க இன்னைக்கு புதுசா ஒரு வேலைக்கு போனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா எப்டி இருந்துச்சு அந்த வேலை
ஆ ஓகே தான் ஆனா எங்க சும்மாதான் இருந்தேன் ரொம்பல வேலயில கேக்குதா
ஆ இப்ப கேக்குது சொல்லுங்க
ஆனா வேலை இல்ல அங்க நார்மலா எனக்கு ரொம்பவே நான் சும்மா தான் இருக்
அப்டிங்களா ரொம்ப லாங்கா எடம்
ஆமா லங் தான் ஒன்னவர் மேல ட்ராவல் ம்
ஆ செர் செர் உங்களுக்கு சேல்ரி எல்லாம் ஓகேவா
ஆ ஓகே தான் சு அவுங்க கிட்ட நான் இன்னும் கேக்கல சேல்ரி பத்தி எதுவுமே கேக்கல நான் மேனேஜர் வந்து இல்ல வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துது தெரியல யாரு
அப்டிங்களா செரிசெர் இப்போ என்னன்ன மாதிரியான ஒர்க் பண்ணீங்க இன்னைக்கி போய்
இந்த அதாவது ஹவுஸ் கீப்பிங் வந்தாங்கன்னா அவங்க கரெக்டா ஒர்க் பண்றாங்களானு பாக்கணும்
ஆ
அப்புறம் வந்து எதுனா இப்ப பெட்ரோல் அலோவன்ஸ் லாம் இருக்குல்ல அதோட பில் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணு ஸ்டேக் க்ள அப்டேட் பண்ணிட்டு எல்லாமே ஃபைல்ல எடுத்து வைக்கணும் இல்லைங்களா பிளஸ் வந்து எல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் புக் பண்ணிருப்பாங்க சாப்பிடுறக்கு அது எல்லாம் அதுக்கும் பீல் கொடுப்பாங்க அதையும் நோட் பண்ணி நம்ம சஷீட்லயும் வச்சு வந்து நோட்லயும் அப்டேட் பண்ணுவாங்க அது ஒரு ஃபையிலா வைச்சிறனும் இதுல க்கைம்ஸ் பன்னாங்கனா உங்களோட டீட்டெல்ஸ் லா வாங்கி யார பாக்கனும் கேட்டு அவங்கிட்ட இன்பார் பண்ணி கேட்டறனும் அவ்ளதான்
இ பரவாயில்ல ஈஸியாதான் இருக்கு இல்லங்களா ஒர்க்கு உங்களுக்கு
ஆமா ஆமா ஆமா ஈசியான வேலை தா ஆனா வந்து கரெக்ட் டைமுக்கு விட மாட்டறாங்க
அப்டிங்களா இன்னைக்கு எத்தனை மணிக்கு விட்டாங்க
ஆள் தாத்தா மாரி ஆயிடுச்சு என்ன தள்ளும் போது
ஆ ஆ ஆனா ஆஃபீஸ் டைமிங் வந்து ஆறரை மணி சொல்லியிருந்தாங்களா
ஆமாமா
ம் ஆனா ஆர்ற அவரு இல்ல ஒன் அவர் கழிச்சிதா விடுறாங்க
ம்
ம்
இப்பதா இப்டியான்னு நின்னுட்டு வந்தோ
புரியலா
மட்டுதா கேக்கறா
இல்ல உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்கிது இந்த வாய்ஸ் கேக்குதுங்களா உங்களு அ ஹலோ ஆ சொல்லுங்க
எனக் கேக்குது உங்களுக்கு
வ எனக்கு விட்டு விட்டு கேக்குது உங்க வாய்ஸ்
இப்ப கேக்குதா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க அப்பறோ சாப்ட்டாச்சா எனக்கு உங்க வாய்ஸ் கேட்கவில்லை
கேட்டுதா ஹலோ
ஆ இப்போ கேக்குது சொல்லுங்க
வேல்லா எப்படி போயின்னுருக்
என்னுடைய வேலை ஓகே தா பரவால்ல நம்ப இந்த மாசே வேற போயிட் டு அடுத்த மாசோ நின்டர்லா அப்டின்னு ஒரு பிளான்ல இருக்கோ அப்டின்னு நெனைச்சிட்டுருக்கோ
எதுக்கு ஓகே ஓகே ஓகே ஓகே ஓக்
வேல டென் கடுப்பாகிறது அதனால நின்றர்லாம் அப்டின்னு பாத்துட்டுருக்கோ பாப்போம்
அடே சொல்லிட்டிப்பியா
யாருக்கிட்ட
ஹெச் ஆர் ஹெச் ஆர்
அவங்ககிட்ட சொல்லல்ல இன்னும் சார் வருவாரு எம் டி சார் வந்தாருன்னா அவங்ககிட்ட ட்ட மட்டு நம்ம சொல்லிட்டோனா ஓகே
ம்
அவர்கிட்ட இன்னு சொல்லல் நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோன்னா லட் டர் போட சொல்லுவாங்க மெயில்ல லெட்டர் போட்டு நம்ப நின் நின்னர்லா
ம் ஓகே
ம்
எனக்கு வேல முக்கியோ பிரச்சனை எதுமே இல்ல வேல
ம் ம் உங்களுக்கான வே
க்குள்ள எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாதா இருக்காங்க ஆமா
உங்களுக்கான வேலதா கடைச்சிருக்கு நீங்க கண்டினியூவா போங்க நின்றாதீங்க
ம் ம் கட்டபொம்மன் அங்க இருக்கவுங்க எல்லாரும் பமே கொஞ்ச ப்ரண்டலியா தா இருப்பாங்க அங்க அவ்ளோ மெம்பர்ஸே இல்ல இ எம்டி வந்து பெங்களூர்ல இருப்பாரு பெங்களூர் ப்ரான்ச்ல
ஆ ஆ
மேனேஜர் மட்டு இங்க இருப்பாரு அவரு வந்துன் போயின்ருப்பாரு
ஆமா எல்லா ஆஃபிஸ்லயு எம்டி வந்து வேற எங்கயாச் சொன்னா இருக்காங்க மேனேஜர்ஸ் தா ஆபீஸ்ல இருப்பாங்க போல
மேனேஜாருமே எம்டி வந்து பெங்களூர்ல இருக்காரு மேனேஜர் வந்து இங்க கொஞ்ச நேரோ இருப்பாரு அப்பறோ எதுனா ஆபீஸ் மீட்டிங் எங்கயாது போவாரு அப்பறோ வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காரு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு ரொம்ப அப்பறோ ரெண்டு ஸ்டாஃப்பு சேல்ஸுக்கு ரெண்டு ஸ்டாஃப்பு ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டு ஸ்டா அவ்ளோ தா மொத்தமாவே ஏழு சேர் தாங்க
ஆ ஹா பரவாயில்ல இப் இதுக்கப்றோ சேப்பாங்க போல ஆளுங்க
இப்பவே ஆமா
ம் ஆபீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்குனு சேப்பாங்க ம்
சாப்டாச்சா
ஆ நம்ப சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ இப்பதா சாப்
ஓகே ஓகே
வேற வேற எதாச்சு ஒர்க்கு இருந்தாலு சொல்லுங்க அந்த ஆபிஸ்ல எனக் க்கு தெரிஞ்சவுங்க கேக் கேக்குறாங்க நா ரெக்கமெண்ட் பண்றே
நாங்க தா
ம் இங்க கூட கொஞ்ச தூரத்துல ஒரு ஆபீஸ்ல வேல ககன்சி போயிட்ருக்குது அட்மின்க்கு
எங்க
கேக்குதுங்ளா
எங் க அட்மின்ஸுக்கு நான்
எனக்கு உங்க வாய்ஸே கேக்கல ம் டென்ஷனாவுது
ஆ கேக்குது
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
உங்க வாய்ஸ் ப்ரேக் ஆயி ப்ரேக் ஆயி கேக்குதுங்க
ஒன் செகண்ட்
எங்க இப்டி பண்றீங்க
ஹலோ இப்போ கேக்குதா
ஆ இப்ப கேக்குதுங்க தெளிவா ஆ தெளிவா கேக்குதுங்க
என்ன அட்மினுக்கு எடுக்குறாங்களா
ஆமாங்க இங்க ஒரு பக்கத்துல ஒரு லொகேஷன்ல அட்மினுக்கு எடுத்துட்ருக்காங்க அங்க இன்னு ஏ கூட
ஆபிஸ் மாற போறீங்ளா இல்லன்னா
இல்ல இல்ல நா அவ்வளதா அவ்ளதா
ஆ ஆ ஆ
அவ்வளதா நானு வயன் கூட இருக்கற ஒரு பொண்ணு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க
ம் கூட இருக்கவுங்ளா அந்த டூ ஃபிரெண்ட்ஸ்ல ஒருத்தவுங்ளா
அவுங்களுக்கு ஓ கே தா சொல்றாங்க அவுங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி டு வந்தாங்க ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா
ம்
நம்ப ரெசியும்லா வாங்கி பாத்துட்டாங்களா பட் ஆனா உங்க கால் பண்றே அப்டின் சொல்லி அனுப்பிருக்காங்க இன்னு கால் பண்ணல அப்டி சொன்னாங்க
ஓ என்ன டைமிங் சொல்லிருந்தாங்க
அவுங்களுக்கு ஆஃபிஸ் டைமிங் வந்து நைன் தேட்டி டூ நைன் தேட்டி டூ சிக்ஸ் தேட்டி சேலரி கொஞ்ச அதிகமா சொன்னாங்க இங்க இருக்கறத விட அதிகமா சொல்லிருக்காங்க அதுனால அவுங்க வந்து அங்க கால் பண்ணாங்கனா போய்டுவே அப்டி சொன்னாங்
ம் எவ்ளோ சேலரி சொன்னாங்க
அது சொல்லலாமா
அதுல்லா ஆ ஒகே ஓகே
எய்ட்டின் சொல்லிருக்காங்க அவுங்களுக்கு பிளஸ் ஆ இன்சென்டிவ்வ எல்லா சொல்லிர்க்காங்க
டார்கெட்ஸ் அந்த மாரிலா இருக்குமா
புரியல
டார்கெட் இருக்குமா
அவுங்க வந்து அட்மின் ஒர்க்கு ஸோ டார்கெட் இருக்காது
ஓ கே ஓகே இன்கிரிமெண்ட்லா பண்ணுவாங்களா
இன்கிரிமென் பண்ணுவாங்க ம் த்ரீ மந்ஸ்க்கு ஒன்ஸ் இன்கிரிமென் பண்ணுவாங்களாம் இன்சன்டிவ் குடுப் பாங்களா பிரப்பாஃமனஸ் பேஸ் பண்ணி அதா அவுங்க எப்டி செயல்திறன் பேஸ் பண்ணி அது குடுப்பாங்க இதுக்கெல்லா குடுப்பாங்க அப்டி சொன்னாங்களா
ஆ அவுங்களுக்கு லொகேஷன் கிட்டையா
அவுங்களுக்கா ஆமா அவங்க வீட்டாண்ட இருந்து அ வேல செய்யற எடோ வந்து ஒரே பேருந்து அப்டின் சொன்னாங்க
ஒ ஓகே ஓகே அப்ப சூப்பர்தா மாறிட்லா பொண்ணுதா ஒரே ஆளுக்குதா எடுக்குறாங்களா
புரியில
மொட்டவங்களுக்கு மட்டு தா எடுக்கறாங்களா
ஓ அவுங்க மட்டு்ந்தா போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க மத்த யாருமே போகல
ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வேணு வ கு அவுங்களுக்கு கொஞ்ச கேட்டு சொல்றீங்ளா
ஆ நா கேட்டு சொல்ற நம்பர் வாங்கி குடுக்கறே நீங்க பேசுங்க ஆனா அவங்களுக்கே இன்னு கால் பண்ணல
ஆ உங்களுக்கு வேற எதனான தெரிஞ்சா கூட அட்மின் மாதிரி
ஓகே ஓகே
ஆ அவ்ங்க ஆல்ரெடி சொல்லி இருந்த இல்ல அவ்ங்கதா அவங்களுக்கு உங்க ஆபீஸ்னாலு ஓகே இல்ல வேற எதனாலு ஓகேதா
சேரி சேரி நா சொல்லுறே
ம் ஆ எனக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு சொல்லுங்க
ம் நா சொல்றே நா சொல்றே
ம்
ம்
அப்புற அந்த சார் கிட்ட பேசுனிங்களா
எந்த சார் கிட்டா
அந்த ஒர்க் ஓகே ஓகே ஓகே ஓகே
ம் அந்த சார் கிட்ட நா பேசுன அந்த ஆ அவரு சொன்னாரு நீங்க கரெக்டா பாருங்க டைமிங் எல்லா கரெக்டா பாருங்க டென் வந்துச்சுனாலே கட் பண்ணிடுங்க டென் பிப்டி வந்தாலே கட் பண்ணிடுங்க அப்டி எல்லா சொன்னாங்க
ஓகே ஓகே ஓ
ம்
கரெக்ட்டா லெவனுக்கு போயி இது பண்ணிடலா
சேரி ஓகே ஓகே
ம்
அப்புறோ உங்களுக்கு யாரு கசின்ஸ் யாருனா இருக்காங்களா கசின் சிஸ்டர்ஸ் பிதர்ஸ் யார்ராச்சு
இருக்காங்க கசின்ஸ் எல்லா
ம்
எந்த ஒரு பூ டிக்கு எய்டு சிக்ஸ் க இது சிக்ஸ் கசின்ஸ் இருக்காங்க எயிட் கசின்ஸ் இருக்காங்க
தங்கச்சி அக்கா அது போலயா
ஆமா எல்லாமே சேத்துதா கசின்ஸ்
ம் இல்ல நம்ம தமிழல பேசுற இல்லையா
ஆ ஆமா ஆமா ஆமா
சேரி சேரி